ஆ நல்லா இருக்கே சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டு முடிச்சாச்சு பசங்களையு தூங்க வச்சாச்சு
சேரி சேர் ஆ சாப்ட்டாச்சு சாப்ட்டாச்சு
ஆ என்ன சாப்ட்டீங்க
ஆ இன்னைக்கு வந்து சப்பாத்தியு முட்ட கிரேவியு பண்ணோ அதனால அது சாப்ட்டோ அப்புற இன்னைக்கி தலைப்பு நம்ம எத பத்தி பாக்க போறோம்னா மீனவர்கள பத்தி பாக்க போறோ அவுங்கள பத்தி வந்து ஒரு சிலர் தா பேசுவாங்க பட் அவங்களோட கஷ்டங்கள் என்ன அவங்க எப்டி வந்து அவுங்க ரொம்ப ஒரு எந்த நெலையில இருந்து வராங்க ஏன்னா பாத்தீங்கனா எல்லையில போயி அவங்களோட உயரல் துச்சமா பண்ணி அந்த இரவு நேரத்துல எல்லா போயிட்டு ஒரு கூட்டா போய் என்ன பண்ணுவாங்க போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க ஒரு சில நேரம் மீன் கிடைக்கு ஒரு சில நேரம் மீன் கிடைக்காது அப்ப அதுல வந்து அவங்களோட வாழ்வாதாரங்கள்ன்னு பாக்கும்போது வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்காது இல்லையா எல்லா நாளும் வந் வருஷம் ஃபுல்லா யாரது மீன் சாப்பிட போறாங்களா இல்ல ஒரு மாசம் ஃபுல்லா சாப்பிட போறாங்களா இல்ல வாரத்துல ஒரு நாளு இல்ல ஒரு ரெண்டு நாளு
இல்லப்பா அப்டி இல்ல மீன் வந்து நம்ம இதுல மட்டும் இது பண்ண மாட்டாங்க இப்ப அந்த பொறிக்குற கொஞ்ச கொஞ்ச மீன் வந்து வெளியிதுக்கு அந்த பெருசா எல்லா நல்லா இருக்கு பாத்தீங்களா அது மாதிரி பத பட்டப்பட்டு வெளிய இடத்துக்கு அனுப்புவாங்க அது இன்னைக்கே சாப்பிட்ருவாங்க ட்றது அர்த்தம் கெடயாது அவுங்க போய் புடிக்கிறாங்க நடுக்கடல நெறையா மீன் கெடைக்கு எல்லாத்தையுமே இங்கயே இது பண்ணிட மாட்டாங்க அது ஒரு ஏல மாதிரி போட்டு அதுல சின்ன சின்ன மீன்லா லோ நம்ப உள்ளூர் மக்கள் எடுத்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு இது பண்ற மாதிரி மீன்கள் கெடச்சா அதை வெளியூர்க்கோ இல்ல ஹோட் டலுக்குலா இருக்கு பாத்தீங்ளா இந்த பெரிய பெரிய அந்த மாரி எடத்துக்கு குடுத்து ப்பாங்க அவுங்களுக்கு வந்து நம்ப அப்டி சொல்ல முடியாது அவுங்க பட்ற கஷ்டத்துக்கு இந்த மழ பெய்ஞ்சா காத்து மழைல அவுங்க போக முடியாம இருக்க நாட்கள்ல தா அவுங்களுக்கு நஷ்டமாருக்கு அவுங்கப் போற நாட்கள் அவுங்களுக்கு மீன் வந்து வி என இப்ப வந்து மீன தா அதிகமா சாப்புடுறாங்க இறச்சிலே கறி ஆ மாடு மா இதக் கோழியோட மீனோட இத நால்லா நெறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு மீன் தா சாப்புடணும்னு விரும்புறாங்களே அதனால இப்ப மீனோட தே இது வந்து அதிகமாதா ஆயிருக்கு அவங்க கஷ்டப்பட்றாங்கதா அதுவுயே சொல்லு ஏன்னா அந்த எடத்துல போறது ரொம்ப கஷ்டோ எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத் ஒருத்தவங்க போயிருக்காங்க ஒரு டைம் அத பாக்க ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கூட போனாங்களா மீன் புடிக் க்க அந்த போட்ல போறதுக்கு அவங்களுக்கு போயிட்டு வயித் வயித்தெல்லா பெரட்டி அவங்கள சாப்பிடவே முடியலைய ஒரு வாரத் த்துக்கு அது தூக்கி தூக்கி போடுமா அலை வந்து போற ப்போ அந்த அந்த வாசன அந்த இடத்துல அவுங் கூடல்லா சாப்புடவு முடியாதா அது அவுங்கப் அத அந்த மீனவர்கள் ரொம்ப வந்த பழகி அவுங்ளுக்கு அந்த ஏன்னா அந்த எடத்துலே அவுங்களுக் கு அந்த மீன் வாடையிலே இருந்து போய் போய் பழகிட்டதுனால அவுங்களுக்கு ஒரு சில எந்தப்பர பிரச்சனயு இல்லாம இருக்குமா ஆனா அது கொஞ்சோ கஷ்டனு ஒத்துக்குறே அது வந்து அந்த அளவுக் கு ஈஸியா எல்லாராலயு எடுத்துக்க முடியாது அத் அந்த அத பாக்கதாங்க அங்க போட்ல போறது ஜாலியா இருக்குன்ற மாதிரி இருக்கு தோணுமா ஆனா அது ரொம்ப கஷ்டமான விஷ்யம் தான அது அதுல போய்ட்டு அதப் புடிச்சிட்டு வர்றதுல்லா
ஆனா முக்கியமா பாத்தீங்ன்னா இந்த கேர்ளா அவுங்க தா மலையாளி தா அவ்ங்கதா ரொம்ப வந்து தெனமும் எடுத்துப்பாங்க மீனு
ஆமா ஆமா அவுங்க வந்து அஞ்சு நாள் ஆ அதுதா அவ்ங்ளுக்கு அவ்ங்ளுக்
ஆமா ஆமா
சிக்கன்றது ஒரு கொஞ்சோ
ஆமா ஆமா ஆமா ஆமா அதுல வந்து மீன்ல வந்து நெ றையா சத்துகள் இருக்குனால கண்களுக்கு நல்லது அது மாரி ந சருமத்துக்கு நல்லதுன்றாங்க நெறையா நோயாளிங்லா என்ன பண்றாங்கனா அததா சார்ந்து இருக்காங்க
சு அதிகமாருக்கு ஒரு ஒரு சில மீன்லல்லாம் கெடைக்காது அந்த மீன்லா அந்த மீன்ல ருக் க ச இதெல்லாம் சத்துல்லா சில பேர் போ பாத்து தெரிஞ்சுப்பாங்க இதெல்லா இருக்கு போல அப்டின்னு அத தேடி கண்டுபுடிச்சி வாங்குறவங்களும் இருக்காங்க நம்ப வந்து ருசி க்காக சாப்புட்றோ ஒரு ஒரு சில பேர்லாம் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் பேர் வந்து ருசிக்காக சாப்புட்றாங்க கொஞ்சம் பேர் தா நம்ப அதோட தேவ அத்தியாவசியத்த அறிஞ்சிக்கிட்டு சாப்புட்றாங்க நம்ப எங் க சைட்ல கொஞ்சோ மீன் அதிகமாதா கெடைக்கு ஏனா கடலோர ஸ் சைட் தா நாங்ளு கொஞ்சோ அதனால முக்காவாசி வகைகள் மீன் எனக்கு தெரியு ஆனா நாங்க எல்லா மீனையூ சாப்ட்டது கெடையாது இது வரைக்கு அ சாப்ட்ட மீனயே தா கொஞ்சம் கொஞ்சம் சாப்டுவே அது பழக்கப்பட்டது தா ஏனா புதுசா சாப்புட்து புடிக்காம போயிடலா இல்ல இதுல நெறயா முள் இருக்குன்னு சொல்லி நாங்க வாங்குறது கொஞ்ச பயப்புடுவோ சாப்ட்டதே தா நாங்க சாப்டுவோ சோ அவு உங்கள பத்தி எங்களுக்கு தெரியு கொஞ்சோ அந்த கடல் பக்கத்து ல போட் லா இருக் இடத்து கூட நாங்க போய் பாத்துட்டு வந்திருக்கோ அங்க மீன்லா வே இது ஆகுதுல வ வே வே அத வாங்காம் அவுங்க கருவாடா யூஸ் பண்ணிடுவாங்க அந்த மீன அப்டியே இது கண்யோய் கிளீன் பண்ணிட்டு அத அப்டியே வெயில காய வச்சு அத கருவாடாவு சேர் பண்ணுவாங்க விப்பாங்க அதனால அவுங்க ம அவுங்களுக்கு மீறறுதுன்றது கொஞ்சோ கம்மி தா எப்பவா தா நடக்கு வீணாகிறதுன்றது மத்தபடி அவுங்க வந்து எல்லாத்தையு எப்டி எப்டிலா பண்ண முடியுமோ அத யூஸ் பண்ணிடுவாங்க
ம் சேரி சேரி ஆமா ஏனா வெளிநாடுகள் எல்லா பாத்தீங்கன்னா அந்த டப்பா எல்லா பத் தீங்னா என்னவோ ட்யூனானு சொல்லுவாங்க இல்ல அப்பற வந் து சால்மன் இந்த சால்மன்ற மீன் வந்து ஜிம்ல இருக்கறவங்க
ஆமா அது அது ஒரு சில புரோட்டீன்ஸ் அதுல அந்த அந்த மீன்ல இருக்கிறதுனால அந்த மீன் மட் ட்டு எடுத்துப்பாங்க ஏனா அவுங்க ஜிம் இது பண்றதுனால அந்த ப்ரோ இந்த அளவுக்கு எடுத் துக்கணு சிக்கனுக்கு ஈக்குவலா எது இருக்குதோ அத எடுத்துப்பாங்க ஒரு சில பேர் சிக்கன் சாப்ட முடியா தவங்க அது மாரி இருக்குது நம்ளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்றோ எவ்ளோ விஷியங்கள் இருக்கு தெரிஞ்சிக்றதுக்கு அது அதுக்குள்ள போனா கடல் மாதிரி கடல் மாதிரி மீனப் பத்தியு தெரிஞ்சிக்கிற அளவுக்கு நெறய இருக்கு
ஆமா ஏனா முக்கியமா வந்து அந்த மழை கால்த்துல பாக்கணுமே அவுங்க அந்த ப ப புயலோடயு இதோடயு கஷ்டப்பட்டு
ல போய்ட்டு புடிச்சிட்டு ஆ வர்றது தா ரொம்ப கஷ்டோ இந்த வெ வெயில் நாள்ல கூட தெரியாது அந்த டைம்ல அவுங்க போயிட்டு அவுங்க வ வீட்ல இருக்கவங்கதா ரொம்ப பதட்டமா இருப்பாங்க வ போயிட்டு வர வ கு அவுங்க எப்டி வராங்க என்னன்னு ஏனா நம்மள இங்க இருந்து நம்ம பேசலா ஆனா அவுங்களுக்கு எப்டி இரு கு வீட்டுக்கு வந்தாதா அவுங்களுக்கு ஒரு நிம்மதியா இருக்கு போயிட்டு வரவங்க ஒரு சில பேர் வந்து ந்து மழை இருக்கு காத்து இருக்குன்னு சொன்னா கூட தெரியாம போ போயிட்டு பிடிக்கறவங்களு இருக்காங்க அ கவர்மெண்ட் என்ன எல்லா டைமு பாத்துகிட்டேவா இருக்க முடியு போறாங்க எங்க போறாங்க எங்க வறாங் கனு அது நம்மளுக்கு சொல்ல முடியாது அதுலா இயல்
அதனாலதா அந்த ஆமா அ அதனாலதா அந்த எல்லை ஓரங்களுக்கு எல்லை ஒருத்துக்குலா போனாவே ஒட்னே இலங்கைக்காரவுங்களா என்ன பண்ணிராங்கனா
ஆ புடிச்சு வச்சடுறாங்க அவுங்க கொஞ்சம் பார்டரு கொஞ்சோ கிராஸ் பண்ணா கூட அவுங்க புடிச்சிடுவானுங்க அவுனுங்க விட அதா நா நெறைய டைம் நியூஸ்ல பாத்திருக்கே இது கொஞ்சோ கிராஸ் பண்ணட்டாங்க பார்டர்ன்னு சொல்லி தமிழ்நாடு ஆளுங்கள புடிச்சி அவுங்கள என்ன பண்ணுவாங்கு தெரியல நம்ம ஆளுங்கள புடிச்சி வச்சு கொடுமபடுத்துவாங்களா இல்ல ந நல்லபடியா வெச் சிருப்பானுங்களானனு சொல்ல முடியாது பாவு அவுங்க வீடு வந்து சேந்தாங்களா என்னனு அதுவு தெரியாது
அப்றோ நம்ப ஊர் தலைவர் வந்து அவுங்களுக்கு ஒரு கடிதோ எழுதி அவுங்கக்க கெஞ்சி கேட்டதுக்கு அப்றோ விடுவாங்க
சிபார்சில போய் கேட்டு அது பெரிய இது இருக்கு அது எல்லாரு ஈ ஸியாக போய் பண்ணிடாவு முடியாது அந்த மாதிரி தா நம்ம சட்டோ இருக்கு ஏதாவ ஒரு ப்ரச்சனைன்னா யாரையு போய் நம்பளால டக்குன்னு இது பண்ணவு முடியாது தேடி கண்டுபுடிச் சி எதையு என் போய் சரி பண்ணவு முடியாது எல்லாத்துக்குமே நம்ம கஷ்டப்பட்டு செய்யற அளவுதா இருக்கு காசு இருக்கவங்க தா டக்குன்னு செஞ்சிட்லா எல்லாத்தையு
ம் அதுல இருந்துதா வந்து அந்த மீன் மாத்திரைன்னு சொல்லிட்டு மாத்திர எல்லா வந்து
ஆ ஆமா ஆமா பாத்துருக்கே நானு தெரியு தெரியு ஆமா ஆமா ஆமா ஆமா சொல்லுவாங்க ஆமா அதுல அதுல ஸ்ட்ரென்த்து நெறையாருக்கு அந்த டப்லட் போட்ணுன்ற மாரி சொல்லிருக் ப்பாங்க எனக்கு ஞாபகோ இருக்கு ஆமா ஆமா இப்பல்லாம் ஆனா அது அந்த அளவுக்கு போடுற மாரி தெரியில யாருமே
இப்ப அது பாக்க முடில ஒரு சில மெடிக்கல் ஷாப்ல பாத்துருக்குற இருக்கு
அ அ இல்ல ஆமா அப்பல்லா அது அந்த மாத்திரையுமே கொஞ்சோ கஷ்டமாதா கெடைக்கு அது வந்து ரொம்ப வெல ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க ஆமா அது நல்லா பாக்கு மல மல மல மலன்னு இருக் க்கு நல்ல ஓவல் ஷேப்ல இருக்கு அந்த வாச னையே ஒரு மாதிரி இருக்கு அந்த மீனோட வாசன அந்த மாத்தரயில வர மாதிரி இருக்
ஆமா நா வந்து சின்ன வயசுலல்லா நறைய எடுத்திருக்குறே சின்ன வயசுல எல்லா எங்க அம்மா அடிக்கடி குடுப்பாங்க
டைம் எனக்கு எனக்கு வாங்கி குடுத்துக்காங்க எனக்கு நா போட்டதில்ல எ இப்ப இவ்ளோ வற்புறுத்துவங்க எனக் வாய்ல வச்சு கூட நா வெளியில துப்பிருக்கே அத போட முடியாம அ ந்த மாறிலா நடந்திருக்கு நெறைய மாத்தரயே நா எப்போ இப்போ கொழந்த போ இருக்கிறப்பதா மாத்தரயே அதிகமா போட ஆரம்பிச்ச அதுக்கு முன்னாடில மாத்தரயே ச செட்டே ஆவாது
ஆமா ஆமா
அப்றோ எல்லா வீட்ல எல்லா தூங்கிட்டாங்ளா
இல்ல இல்ல மணி என்னாவுது மணி இன்னோ ஆகுல ஒன்பதர தானே எல்லா பத்து பத்தரக்கி பத் தரக்கி படுக்க போவாங்க எல்லாரு
அ ஆ
அதனால எல்லா உக்காந்து டி வி பாத்துக்கிட்டு நியூஸ் பாத்துட்டு இருக்குறாங்க ஒரு சிலர் ஆமா ஒரு சில ஒருத்தங்க கிச்சன்ல இருக்காங்க
ம்
அது மாதிரி அவுங்க அவுங்க அவுங்க வேலைகள பாத்துட்டு இருக்கறாங்க வெய்யிலோட தாக்க தாங்க முடியில மழ பெயுது மழ பெய்யுதுன்னட்டு
சைட்ல மூண் நாள பயங்கரமா மழ பெய்யுதா இன்னைக்கு ஒரு தோழி எனக் க்கு வந்து சோ பேசிட்டு இருக்கு போது சொல்லியிருந்தாங்க இங்க வெய்யில் அடிக்குதா எப்டி இருக்குன்னு கேட்டாங்க வானிலை நா வந்து இல்ல இங்க பயங்கரமா அனல் வீசுதுன் சொல்லிட்டுருந்தே இல்ல இங்க மழ பெய்து ஏன்னா அது ஊட்டி பக்கமா கோயம்புத்தூர்லந்து அதனால அங்க மூண் நாளா மழையா செம்ம மழ பெய்தா வெளிலே வர முடியா அந்தளவுக்கு என்ன சொல்றீங்க அவ்ளோ மழையா பெய்து இங்க ம அந்த மாரி ம் இதே இல்ல வானிலை அ ப்படி இல்லவே இல்லையா அவ்ளோ வெயில் அடிக்குது அ அப்டின ஆச்சரியப்பட்டாங்க
மலைவோர பகுதிகள்ல மேட்டுப்பாளையோ அத ல்லா இருக்கறனால அவுங்களுக்கு அடிக்கடி ஆமா ஆமா நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க நாலாந்தேதிலந்து பேயுன்னு தெரியல எப்டீனு மத்தபடி ஈரோடு சேலோ அந்த மாரி எடத்துலல்லா நாளைலெந்து பெய்ய வாய்ப்பிருக்குன்ட்ருக்காங்க
இப்ப வானிலை வந்து கரெக்ட்டா சொன்னா நடக் கவே நடக்காது மழனு சொன்னா மழ பெய்யவே பெய்யாது அதுக்கு அப்பறந்தா பெய்யு ஆனா இப்பல்லா கரெக்டா சொல்றாங்க அன்னை க்கு டே இதுல பே இருக்குனா கொஞ்சமாது வந்துட் அது போயிடுது அது என்னமோ தெரில அது ஆள் மாத்தன்லெந்து கரெக் டா சொல்றாங்க போ
அதா அதா முன்னால்ல ஸ்கூல் லீவ் விட்ருவாங்க அப்பறம் பாத்த வெயில்
ஆமா ஆமா இப் மழ ரொம்ப பெய்ய போதுன்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக் கியா லீவ் விடுவாங்க அப்பதா பாத்தா மழையே அன்னைக்கு இருக்காது அது நா ஸ்கூல் படிக்கும் போதுல்லா இப்டி நெறைய நடந்திருக்கு அ உஷார அப்பா இன்னைக் மழ செம்மய பெய்து லீவ் விடுவாங்கன்னு நெனைக்கிறப்ப லீவ் விடமாட்டாங்க லீவ் விட மாட்டாங்கன் நம்ம செரி போய் தா ஆவணுன் கெளம்புறப்ப பாத்தா மழ அப்டி சொல்லி லீவ் விட்ருவாங்க அதெல்லா ஒரு அந்த ச அந்த பள்ளி பருவத்துல ஒரு அதெல்லா ஒரு நல்ல விஷ்யங்கள் நடந்துச்சு இப்ப எந்த மழ பேஞ்சாலு எது பேஞ்சாலு நம்ப்ளுக் குனு ஒரு வேலன்னா அந்த வேலதா அது என்னைக்கு மாற போறது கெடையாது
ஆமா ஆமா உ செர் செரி அப்புறோ உங்க வீட்லெல்லா எல்லா என்ன பண்றாங்க தூங்கிட்டாங்களா
தூங்கிட்டாங்க எங்க வீட்டுக்காரு மட்டு இன்னு முழிச்சிட்ருக்காரு ந நா கொஞ்சோ இன்னு கொஞ்சோ வேலெல்லா இருக்கு அதெலா முடிச்சுட்தா தூங்கணு தோழி அழைத்தமைக்கி நன்றி அப்புறமா பேசலாமா ம்